பரி
வணக்கம் தோளி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோளி நீங்க எப்படி இருக்கீங்க தோளி
ஆ நானு நல்லா இருக்கே தோளி
உம் வீட்டுல எல்லாரு நலமா தோழி எல்லாரும் நலம் தோழி உங்க வீட்டுல தோழி
எங்க வீட்டுலையு எல்லாரு நலம் தோளி
ம் சரி தோழி என்ன தோளி உங்களுக்கு எத்தனை கொழந்தைங்க இருங்காங்க தோழி
எனக்கு ஒரு பைய உங்குளுக்கு
அப்பிடியா தோழி எனக்கு ரெண்டு கொழந்தைகள் இருக்காங்க தோழி அவங்கள வந்து இப்போ ஸ்கூலுக்காக ஸ்கூல்லு ஸ்கூல் சேத்துட்டன் தோழி ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஒருத்தர் வந்து இப்பதா யூ கே ஜி எல் கே ஜி போறாங்க தோழி அதுனாலே எனக்கு சில ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்புறதுக்காக அவங்க புக்ஸ்ல்லா கொஞ்சம் ரேப் பண்ற வேலல்லா இருந்தது தோழி அது ப பண்ணிக்கொண்டே இருக்கேன் தோழி இன்னு
ஆ சரி தோழி என்ன சாப்ட்டீங்ளா தோழி
ஆ சாப்ட்டே தோழி செரி தோழி நம்ம வந்து இன்னிக்கி அ நா கொஞ்சம் என்ன சொல்றது ஆ படிப்பு பத்தி ம் பசங்க எஜுகேஷன் பத்தி எதாவ்து பேசலாம தோழி
கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம்
ம் சொல்லுங்க தோழி நீங்க எப்படி விருப்பப்பட்றீங்க தோழி நம்ம வந்து இருக்க நம்ப இருந்த காலத்துல வந்து நம்ம வந்து ப்ப நம்ப பெற்றோர் வந்து அவ்ளவோ படிப்புக்கு அ முக்கியத்துவம் கொடுக்கல தோழி இருக்கு இப்ப இருக்கிற காலத் நம்ம வந்து படிப்பு ரொம்பவோ மிக்க என்ன சொல்றது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குடுத்து அத பத்தி நம்ம யோஸ்ச்சு எல்லாமே டிசிஷன் எடுக்கற மாதிரி இருக்கு தோழி நீங்க சொல்லுங்க தோழி உங்கள்க்கு என்ன ம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடணுமா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போடணுமா எந்த மாதிரி ஸ்கூல்ல உங்களோட கொழந்தைய நீங்க சே சேர்க்கணுன் சொல்லி நீங்க விருப்பப்பட்றீங்க தோழி
நா வந்து இப்போ என் பைய சின்ன தா இருக்கா ரெண்டு வயசு தா என் பையனுக்கு என் கொழந்தைக்கு ஏன் அடுத் த்த வருஷம் தா நா சேக்கற மாதிரி இருக்கும் நா நெனைக்கிறே நா அடுத்த வர்ஷோ தா இருக்கும் ஆனா நா கவுர்மெண்ட் இப்போ பிரஃபர் பண்ண மாட்ட ஆமா ஏன்னா ஏன்னா இப்போ நம்ம படிக்கும் போது நா எல்லா கவர்மெண்ட்ல தா படிச்சே அப்போ வந்து படைப்புக்காக முக்குவ்த்தியும் நல்லா இருந்துச்சு படிப்பு எ எல்லாமே நல்லா கத்து குடுத்தாங்க டீச்சர்ஸு அ டீச்சர்ஸ் ஸூம் ரொம்ப ஆர்வமா கத்து குடுப்பாங்க நம்ம பசங்கன்னு நெனச்சு ரொம்ப ஆர்வமா கத்து குடுப்பாங்க இப்போ இருக்குற டீச்சர்ஸ் வந்து எனக்கு அவ்ளோ நம்பிக்க இல்ல
ம் உங்கள்க்கு நம்பிக்க இல்ல
ஆமா ஆமா எனக்கு நம்பிக்க இல்ல இப்போ எப்பிடி நம்ம பையன அங்க அம்ச்சா நா நிம்மதியா உக்கார முடியுமா என்னால அந்த மாரி எனக்கு ஒரு யோசிக்க வேண்டிதாருக் கு இப்போ இப்போ இருக்குற நெலம அந்த மாரி இருக்கு மே இருந்தாலும் சில அ டைம்க்கு அப்புறமா நா மாற்லா பட் இப்போ இருக்குறது நா சொல்ற
ம் செரி தோழி உங்க எல்லாருக்கு அவங்ளோட எல்லா என்ன சொல்றது அவங்ளோட கணிப்பு இருக்கு அவங்ளோட ஒரு யோசனை இருக்கு அந்த மாதிரி உங்ளுக்கு தோழி நா என்ன நெனக்கிறே இப்போ இருக்குற காலத்துல வந்து மி முதல்ல வந்து கொஞ்சோ என்ன சொல்றது நர்சரில கொஞ்ச அவ்ளோவா உங்ளுக்கு படிப்பு நல்லா இல்ல முதல்ல ஆனா இப்ப கொஞ்ச நல்லா இருக்குன்னு நா யோசிக்கறே தோழி ஆனா கூட வந்து நம்ளுக் க்கு இப்போ வந்து அந்த ஸ்கூ ல்ஸ்ல என்னன்னா எல்லா மத சாந்தவங்க பசங்க சின்ன பசங்க எல்லாரு இருப்பாங்க அவங்கவுங்க வீட் ல வந்து அவுங்களோட வளப்பு தனித்தனியா இருக்கு நம்ம பசங்க வந்து அவுங்க கூட சேந்து அவுங்க ஏதாவது கெட்ட பழக்கம் சில பழக்கங்கள்ல அவங்க கிட்ட வாடா போடா பேசற வழக்கோ இருக்கும் சில பசங்க வந்து அ என்ன சொல்றது நல்லா ஹே மதிப்பு குடுத்து ஆமா அ மதிப்பு குடுத்து பேச றவங்கதா இருப்பாங்க அவங்க பெற்றோரு அந்த மாதிரி கத்து குடுத்துருப்பாங்க ஆனா சில பசங் பசங்களுக்கு வந்து உங்ளுக்கு என்ன சொல்றது இப்ப இருக்குற மிடில் கிளாஸு எப்டி இருக்குன்னா ஆ மோஸ்ட்லிஸ் ஒ ஒங்கள என்ன சொல்றது மிடில் கிளாஸ்ல இருக்குறவங்க ஆளுங்கல்லா பசங்கள அவ்ளவா கன் என்ன சொல்றது கவனிக்கறது இல்ல னு நா யோசிக்கிறே தோழி ஏனா இப்ப இருக்குற பசங்க வந்து ரொம்ப வாலா இருக்காங்க ரொம்ப என்ன சொல்றது அ பெற்றோர் பேச வந்து கேக்றதே இல்ல அதனாலே அவங்கல்லா இவ சும்மா இருந்தாலே போதுன்னு சொல்லி ஃபோன்ல்லா குடுத்து உக்கார வெச்சர்றாங்க பசங்க ஃபோன்ல என்ன கத்துக்கொ ள்றாங்களோ அதுதா வந்து நம்மளுக்கு ஸ்கூல்லயு பாக்க முடியு பசங்க பண்ற வேலைகளையு நாங்க பாக்க முடியு அதனாலயே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இப்போ குடுக்குற மாதிரி இல்ல ஏனா நம்ளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க படிப்பு மட்டும்தா பாப்பாங்க மித்தபடி அவுங்க நம்மளோட பசங்கள தனியா கவனிப்பாங்களா நம்ம பசங்கள பழக்க வழக்கவங்கலா கவனிக்குறாங்களா அவங்க எப்டி பேசுறாங்க அவுங்களோட எ பேசுற விதம் எப்டி இருக்குன்னு சொல்லி அவங்க கவனிப்பாங்கனு நம்ம சொல்ல முடியாது தோழி அதனாலே நம்ம கொஞ்ச யோசிக்குற மாரி இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேக்கணுனா அதெல்லா நம்மளுக்கு ஒரு விஷயமே இல்லன்னா நாம சேத்துக்கலா நம்மளுக்கு வந்து நம்ம பசங்க வந்து நல்லா பேசணு அவங்க வந்து பெரியவங்கள மதிப்பு குடுத்து பேசணு நா எல்லாருக்கு அ வாங்க போங்கன்னு பேசணு அ கெட்ட வார்த்தைகள் எதுவு கத்துக்க கூடாதுனு சொல்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை இருக்கிற காலத்திலே நம்ப என்ன பண்ணுனு அங்க சேக் க கூடாதுன்னு நா நெனைக்கிறே தோழி என்னோட ஒபீனியனாகவு அதா இருக்கு தோழி நம்மளுக்கு இன்னொரு ஆம் ஆமா தோழி கண்டிப்பாக தோழி இப்போ வந்து நம்ளுக்கு ஒரு கூல்ல நம்ம சேக்கறோன்ன அது கவர்மெண்ட்லு இல்ல தோழி ப்ரி பிரைவேட்ல கூட நம்மள்க்கு அந்த மாதிரி அவுங்க கவுனிக்கிறாங்களா அவுங்க நம்ம பசங்களோட நல்ல ஒரு கல்ச்சர்லந்து கூப்ட்டு போறாங்களான் சொல்லி நம்ம கவுனிக்கிற
இருந்தாலு நம்ம வந்து அங்க போயி கேக்க முடியு ப்ரைவேட்ல நம்ம காசு குடுக் குறோ நம்மக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு நம்ம கேக்குறதுக்கு நம்மக் புடிக்கலன்னப் அங்கெந்து நம்ம பசங்கள கூட்டிட்டு வந்துல்லா நம்ம வேற சேத்துல்லா வேற ஸ்கூல்ல சேத்துல்லா அன்னா கோர்மெண்ட்ல வந்து இப்போ நம்ம கேட்டா கூட அவுங்க வந்து கரெக்டா பேச மாட்டாங்க உங்குள்க்கு பிடிச்ச வைங்க இல்ல போங்க அப்புடி அந்த மாரி இருக்கு இப்போ அதிகமா ஒரு மதிப்பு இப்போ கவர்மெண்ட நம்பி வராங்கன்னா அந்த மதிப் குடுக்கணு அவுங்க இப்போ அந்த மதிப்பு இல்லன்னு நா நெனக்கிற
ஆம்மா தோழி ஒரு விஷ்யம்ன்னு வந்து நம்பள்க்கு ஒரு இது இருக்கு டவுட் இர்க்குன்னா ஒரு விஷ்யத்துல நம்மள்க்கு ஒரு ஈடுபாடு இல்லென்னா நம்ம வந்து ஒரு கை எடுத்து கேக்க முடியாது தோழி அந்த கோர்மெண் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்னா நம்ம காசு குடுத்து அங்க படிக்க வெக்கிறோ நம்மள பசங்க ள பா பராமரிக்கிறது நம்ம பசங்களோட பாத்துக்கிறது அவுங்களோட ஒரு வேலையா இருக்கு தோழி அங்க வந்து நம்ம எதுனாலு கேக்க முடியு நம்ம பசங்களோட பழக்க வழக்கம் பத்தி நாங்க கண்டிப்பா கேக்க முடியு நம்ப கிட்ட எல்லாமே இருந்தாகூட எல்லா பத்தி பத்தி நம்மகிட்ட ஒரு ரைட்ஸ் இருந்தா கூட நம்ம வந்து ஒரு விஷ்யத்த அதி நம்ம கேக்கலா டேடைம்ல அங்கதா இர்க்காங்க நீங்க என்ன பண்ணீங்க பசங்க இப்புடி இருக்காங்களே யார் பாத்து கட்றுக்கறாங்க சொல்லி நம்மக் கேக்குறதுக்கு ஒரு உரிம இருக்கூ தோழி நம்பகிட்ட அந்த அதே நமக் கவுர்மெண்ட்டுக்குன்னு போயிட்டோன்னா நம்பள்க்கு வந்து அந்த உரிமை எல்லா பறிக்கபோழ்து தோழி நம்பள்க்கே ஒரு மரியாத இல்லாம அங்க நாங்க போய் நிக்கிற மாதிரி ஆம்மா தோழி அந்த மாதிரி ஒரு சிசுஷேஷன்ல போயி நம்மநிக்கிற மாதிரி இருக்கு தோழி அதனாலே நம்ம வந்து அத தவிக்கிறது நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா அனா இதே மாதிரி இருக் கது அ இப்போ கொஞ்சொ வர்ஷத்துக்கு அப்பறமா மாறல்லா அப்போ மாறிச்சுன்னா நம்பக்கு நம்பி வந்து ச்சுனா நம்பிக்க நம்மக்கு வந்துச்சுன்னா அப்போ நம்ம பசங்கள நம்ம சேர்க்குலா அங்க அந்த மதிப்பு அந்த படிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கோர்மெண்ட்லியு சேக்கலா
சேரி ஆம்மா தோழி அந்த படிப்புன்னா நான் உங்களுக்கு கோர்மெண்ட்ல நல்லாவே இருக்கு தோழி ப்போ இப்போ மொதல்லே னவ் புதுலேந்து இப்போ வந்து ரொம்பவே அ ப்ரீச்சர்ஸ்லா அக்கறஎடுத்து பசங்களுக்கு அ ஆங்கிலம் ஆனாலு தமிழ் ஆனாலு எல்லாத்திலயு கவனிப்பு
இப்போ இப்போ இப்போ ஆரமிச்சுருக்காங்க பாக்கலா நம்மக்கு சில மாசத்துக்கு அப்பறமா சில வர்ஷத்துக்கு அப இன்னு அதிகம் பண்ணாங்கன்னா நமக்கூ அந்த நம்பிக்க வந்து அந்த நம்ம வந்து கோர்மண் ஸ்கூல்லியே அனுப்பணூ வேற எங்கேயோ அனுப்பக் கூடாதுன் அந்த நம்பிக்கை நமக்கு உள்ள வரணு
கண்டிப்பா தோழி அது வர்ணு தோழி நம்பளுக்கு இந்த உரை வந்து எல்லாருக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு நெனைக்கிறே தோழி நானு
கண்டிப்பா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியொ இப்போ
ஆமா தோழி எஜுகேஷன் வந்து இப்போ இருக்கறதுல நம்ம பசங்களுக்கு
ஆமா ஏ நம்ம பசங்க வந்து நாளைக்கி போய்ட்டு அவுங்களு ந நெறய பேருக்கு கத்து குடுக்கணு நல்லதே சோ அதுக்காக நமக்கு கண்டிப்பா அது தேவையா இருக்குது இப்போ
ஆமா தோழி படிப்பு அறிவு வந்து இப்போ இருக்கிற கால கட்டத்துல கட்டிய க ட்டயமா இருக்கணு தோழி பசங்களுக்கு பசங்க வந்து எது படிச்சாலு அது புரிஞ்சு படிச்சு அவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி அவுங்களுக்கு வந்து அ உணர்வு இருக்கணும்னு தோழி அப்டியே ஒரு பாத்து மனப்பாட பண்ற மாதிரி இல்லாம அவுங்க வந்து எல்ல என்ன படிச்சாலு அவுங்க புரிதள்ளோட படிக்கிறது ரொம்பவே அ தேவையா இருக்கு தோழி ஏ நம்ம இருக்குற காலத்துல வந்து சிலப் பசங்க வந்து நல்லா என்ன சொல்றது படிப்புக்கு முக்கியத்துவோ தந்து புரிஞ்சு படிச்சவங்க வந்து எவ்ளோ நல்ல வேலைகள்ல இருக்காங்க தோழி சில பேர் வந்து அந்த படிப்பு வந்து ஏதோ பாஸ் பண்ட்டு போய்ட்டே இருக் சொல்லி அ பாத்து என்ன சொல்றது மனப்பாட பண்ணியே மது ஆ எக்ஸாம் பண்ணவங்க வந்து உங்களுக்கு எதுலயு முன்னே ஆமா தோழி எதுலயு முன்னேற மா அப்டியே இருந்துறாங்க நம்ம புரிஞ்சு படிச்சா கண்டிப்பா நம்ம வந்து முன்னேறுவோ அ என்ன சொல்றது நம்மளுக்கு க கவர்மெண்ட் ஜாப் கார் எவ்ளவோ நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க பசங்க இப்ப படிச்சு ஐ ஏ எஸ் ஐ பி எஸ்ஸுன்னு எல்லாமே இருக்காங்க அதுக்குல்லா நம்ம வந்து ப்பா எஜுகேஷனுக்கு முக்கியத்துவ தந்த தா தோழி நம்ம வந்து அந்த நெலமக்கு நெலைமைக்கு போய் சேருவோ தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க பேசனது எனக்கு நெறய திங்ஸ் என
ஆமா தோழி செரி தோ ழி நம்ம இந்த உரைய ஆ மிப்பு ஆ திரும்பவு கண்டினியூ பண்லா தோழி இப்ப நம்ம கொடுத்து இருந்த நேரமுடி நிறைவேறந்தது தோழி நம்ம மீண்டு பேசலா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி வணக்கம் தோழி